ஹலோ
ஆ சொல்லுங்க
நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே என்ன பண்றீங்க
ச்சா
இல்லங்க ஒர்க்ல இருக்கேங்க இனிமே தா சாப்ட்ணு ம் ம் நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்டாச்சு
என்ன ஸ்பெஷல்
ஒண்னு இல்ல சும்மா இட்லி
சேரிங்க சேரிங்க வேலைல்லா முடிச்சுட்டீங்களா
ஆ முடிஞ்சிடுச்சு சும்மா இப்போ ஏதோ ஹாரர் மூவி பாத்துட்ருக்கே
என்ன மூவி
ஏதோ சைத்தான்னு வந்துச்சு தெர்ல கரெக்ட்டா தெரில இப்போ ரீசண்ட்டா ரிலீஸ் ஆன படோ
அப்படியா ம்
ஏ இன்னும் ஒர்க் முடியலையா ஓ சரி சரி
ம்
இப்ப சாப்ட்டுருக்க வேண்டிய தான டைம் ஆயிச்சு போலயே
ம் இனிமே தாங்க சாப்டணு ஒரு நைன் தேட்டி போல
ஓகே ஓகே
ம் ஸ்கூலுக்கெல்லா போயிட்டு வந்துட்டாங்களா
புரியல
ஸ்கூலுக்குல்லா பேயிட்டு வந்டாங்ளா கிட்ஸு
டீச்சரா
கிட்ஸு ஸ்கூல்லுக்கெல்லா
கிட்ஸா இல்ல இல்ல எனக் கிட்ஸ் கெடக்கல்ல
அப்படியா
ம்
சரிங்க நீங்க எது வேல பாக்குறீங்ளா இல்ல ஹவ்
ஆமா நா ஸ்கூல்ல ப்ரீ ஸ்கூல் டீச்சர்
ம்
ம் நீங்க என்னா ஒர்க் பண்றீங்க
நா என்ன ஆப்ரேஷன் தேட்டர்ல ஒர்க் பண்ற
ஆப்ரேஷன் தேட்ரா
ம் நா டெக்னிஷன்
என்னது லேப் டெக்னீஷனா ஓகே ஓகே ஓகே அது நைட்டு் ஒர்க் இருக்குமா
ம்
ம் ஓகே ஓகே பயமா இருக்காதா ப்ளெட் லா பாத்தா
வேற என்ன டையோ இருக்கு
ம் செர் செர்
ம்
அப்றோ
சொல்லுங்க நீங்கதா சொல்லனோ இந்த பிரைவேட்டு பிரைவேட்டு வாங்க ம்
நீங்க என்ன வேல பாக்குறீங்க
நா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ல ஒர்க்கு பிரீ ஸ்கூல் டீச்சர் ம் ஒரு டூ டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கோ இருக்கோ ஆ போய்ட்டு வந்தாச்சு இங்க மீட்டிங்கு அந்த மீட்டிங்கு முடுச்சுட்டு அப்டியே அங்கேயு போயிட்டு வீட்டுக்கு அப்டியே டேரக்ட்டா ஆச்சு மீட்டிங் முடியு லேட் ஆச்சு ம்
எத்தன மணிக் போவீங்க?
ஒரு நைன் ஓ கிளாக் நைன் ஓ க்ளாக் போனா ஒரு டூ தேட்டி த்ரீ த்ரீ ஓ கிளாக் வரைக்கோ ஒர்க் இருக்கோ
அ ஸ்
ஆ சோ அவ்ளோதா எங்களுக்கு அவ்ளோதா டைமிங்கே
ம்
அதுக்கப்றோ ஒன்னு ஒர்க் இருக்காது ஆனா ஃபோன்ல எதா ஒர்க் இருக்கூ ரிப்போர்ட் கேப்பாங்க அந்த மாரி மட்டூ சம்மிட் பண்ணிட்டா போது
ஆமா சென்ட் பண்ணணுல்ல
ஆமா அது நெறைய ஆப்சு அது இதுன்னு இன்ஸ்டால் பண்ணி குடுத்துருக்கறாங்க கவுர்மெண்ட்லேருந்து ஆனால அதுக்கு மட்டு கொஞ்சோ இது பண்ணிக்குவோ
ம்
கொஞ்சோ டென்ஷன் இல்லாத ஒர்க்கு அவ்ளோதா
ம் ப்ரீ ஸ்கூல்லா அப்டிதா போக போகதா பயங்கரமா இருப்போ
ஆமா அது சின்ன பிள்ளைங்கல மெயின்டெயின் பண்றது கொஞ்சோ கஷ்டமா இருக்கூ ஒரு கொழந்தைய மெய்ன்டெய்ன் பண்றதே கஷ்டோல்ல எங்களுக்கு ஒரு பத்து கொழந்த பதினஞ்சு கொழந்த போல வருவாங்க
ம்
அது அவுங்கள மெயின்டெய்ன் பண்றது கொஞ்சொ இதா இருக்கு அது ஒன்னு இப்பல்லா பழகிருச்சு ஒரு எட்டு வர்ஷொ ஆ ச்சு ஜாபுக்கு ஜாயின் பண்ணி ஆமா
ம்
வந்து பழகிட்ச்சா அதுனால ஒன்னு தெர்ல போரிங்கால்லா தெரியாது
ம் ஓடிருசுனா தெரியாது
ஆமா அது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பு கொஞ்சொ கொஞ்சொ புது புள்ளைங்கள பா க்கும்போது கொஞ்சோ புள்ளைங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ்லா பா த்தா நல்லாருக்கு அப்டியே டைம் ஓடு ம்
எனக்கு அப்டியேப்பா எனக்கு நா ஃபுல்லா ஆப்ரேஷன் தேட்டர்லதா இருப்பே
ம் ஏதா இன்ஜெக்ஷன் போடும்போதல்லா திட்டல்லா மாட்டாங்கல்ல ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ